கேக்குதுங்ளா
ஆ கேக்குது ஒங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது இப்போ
எதோ நாய்ஸ் எதுவு இர்க்கா கேக்குதா
இல்ல இல்ல நாய்ஸ் எது இல்ல க்ளியரா தா இருக்குது
சரி ஓகே
ஹெல்த்தி ஃபுட்டு இந்த நான் ஹெல்தி ஃபுட் எல்லா இருக்குல்ல
ம் ஆமா
ஆ இப்ப இந்த ஹெல்தி ஃபுட்ஸுனா எப்டி சொல்றது நல்ல ஹெல்த்தா ஹெல்த்தி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தருல்ல
ம்
ஆ ஆ இதுவே இந்து நா கொஞ்ச நான் ஹெல்தினா அது எல்லாமே எதாவ்து ஒடம்புக்கு எதாச்சு ஒரு இத க இத குடுத்துரு
ம்
அ ஃபீவரு ஜொரோ அந்த ம அ எல்லாமே வரு
ஆமா
ம் பசங்ளுக்கு ஆனா அந்த ஹெல்த்தி ஃபுட்ட விட இந்த நான் ஹெல்த்தி ஃபுட்டு மேலதா ரொம்ப ஆச இருக்குது
பசங்கன இல்ல பெரியவுங்ளுக்குமே வந்து எத்தன் நாள் நம்ம வீட்ல சாப்புற்றோ ச சமக்கிறோ சொல்லுங்க ஃபஸ்ட்டு வீட்ல ஒரு வாரத்துல எப்புடியாவ்து வாரத்துல ரெண் நாள் வந்து வெளில எதாவ்து சாப்புற்ற மாதுரிதா இருக் கு நமக்கே வீட்டு சாப்பாடு போர் அடிக்கக்குல்ல பசங்க என்ன பண்ணுவாங்க நம்ள மர்தான கொழந்தைங்ளு இருப்பாங்க நம்ளாலே நமக்கு தெரியி து எது ஹெல்தி அப்டின் தெரியிது ஆனாலுமே வந்து நம்ளால அ பொ எனி டைம் அதே வந்து டெய்லி சாப்புட முல்லல்ல
ம் கண்ட்ரோல் பண்ண முடிய்ல நாக்க
பண்ண முடில வீட்டு சாப்பாடா அப்டிங்ற மாத்ரி இருக்கு
ஆமா
எப்டி வெஜ்ஜி சாப்புற்றவுங்ளுக்கு நான்வெஜ்ஜ பாத்தா ஒரு ஆர்வ வருமோ டக்குனு ஒரு எச்சி ஊருமோ அந்த மாத்ரி நம்ம வீட்டு சாப்பாடு சாப்ட்டுட்டு வெளில சும்மாவே நம்ம வாங்கக் கூடாது சாப்டக் கூடாது நெனச்சிட்டு போனா கூட அந்த ஸ்மெல் வர் ருதுல்ல அந்த ரோட் சைட்லர்ந்து அந்த ஹோட்டல்ஸ்லந் அந்தா ஸ்மெல் வரக்குள்ள நம்ள அப்டே இழுத்துட்டு போய்ட்து சரி கொஞ்ச வாங்கி வாங்கலா கொஞ்ச சாப்ட்டு பாத் சாப்பிட்டு தா பாப்போமே அப்படிங்கற மாதிரி இருக்கு
ஆமா கண்ணோ நா எது ஸ்மெல் மட்டு இல்ல கண்ணு எதயாச்சு பாத் துன்னா சாப்ட்டா நல்லா இருக்குமே அப்டிண்ட்டு போயிடுது இந்த பானிபூரி
ம்
மசாலா பூரி காளான் இதெல்லா பாத்தாலே ஆனா ஹெல்தி இல்ல அப்டின்னு தெரியுது ஆனாலு கண்ட்ரோல் பண்ண முடியல அதுவு இப்ப இந்த மோமோஸ் எல்லா அதையு ஹெல்த்தியா பண்ணலா அப்படின்றாங்க கோது மொமவ அதெல்லா வச்சு இருந்தாலு அந்த மைதா மாவுல பண்ற மொமோஸ் டேஸ்ட் வந்து இந்த கோதும மாவுல வராது
ஆமா ஆமா எனக்குமே அதுதா ஃபீல் ஆகும் ஒரிஜினல் ரெசிபி வந்து மைதா மாவுல தா பண்ணிருக்காங்க அப்படின்னக்குள்ள அத நம்ம மாத்தி ஹெல்தி வெர்ஷனா கன்வெர்ட் பண்ணக்குள்ள அது அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரமாட்டேங்குது
ஆமா ஆமா கொஞ்சோ ஹெல்தியா இருக்குதுன்னு ஓகே அப்டின்னு வேணா சாப்பிடலா ஆனா டேஸ்ட்வைஸ் பாத் தா அந்த மைதா இதுல பண்றதுதா நல்லா இருக்குது
ஆமா
அதுலயே இப்ப ஃரைடு மோமோஸ்ன்றானுங்க ஃபுல்லா ஆயில்ல ஃப்ரை பண்றது அப்பறோ இது எண்ணெய்ல போட்டு பொறிக்கிறது நெறைய இருக்கு அதுலயுமே இப்பல்லா
ஆமா ஆனா நா வந்து மொஸ்ட்லி பாத்திங்கன்னா ஸ்டீம் மோமோஸ் தா இது வீட்ல பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டீம் மோமோஸ் தா வெளியில எப்பவாது ரேரா வாங்க போறோ அப்படின்னாலு அங்கேயு ஸ்டீம் தா வாங்குவேனே தவிர ஃரைட் வாங்க மாட்டே நானு
ஆ ஃரைட் அது ஆயல்ன்றது மோது அது அன்ஹெல்த்தி ஹெல்த்தி தானா
ஆமா அது கம்ப்ளீட்டா அன் ஹெல்தி தா அது அதுவு சில இதுல பாத் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன அப்டியே கொஞ்சோ சொத சொதன்னு இருக்க மாரி இருக்குமா அது அதனாலவே நா அது இது பண்ண மாட்டே வாங்க மாட்டே
ம் சாப்பறதே அன்ஹெல்தி அதுல எத கொஞ்ச ஹெல்த் ஹெல்த்தியா சாப்பிடலானு ம் ம்
அத அந்த வீட்ல பண்றோ இல்லையா அந்த மைதா மாவு யூஸ் பண்ணி ஸ்டீம்டு பண்றோ இல்லையா அதையே வந்து நம்ம மைதா மாவு பேஸ்கு பதிலா அ இது இருக்கு இல்லையா கோஸ் இருக் கில்லையா கேபேஜ் அது அந்த லேயர் யூஸ் பண்ணியு வந்து நம்ம ஸ்டப் பண்ணி ஸ்டீம் பண்ணலா அதுவு அது இன்னுமே ஹெல்தி மைதா மாவ அவாய்ட் பண்லா
ஆமா நா கூட ஏதோ இதுல பார்த்தே ரீல்ஸ் இதுலயோ ஒன்னுல பா்த்திருக்கே
ஆ அதுக்குள்ள வந்து பசங்களுக்கு புடிச்ச வெஜிஸ் பன்னீரு கேரட் அந்த மாதிரி ஸ்டஃபிங் நம்ம வச்சு கொடுத்துட்டா கூட ஏதாவது சாஸ் அந்த தக்காளி மெளகா வச் பண்ணுவோ இல்லியா வீட்ல அது வச்சுட்டோம்னா அவுங்களுக்கு தெரியாது காயு உள்ள போயிடு ஸ்நாக்ஸ்சு வந்து எதோ சாப்ட்டு வயிறு ஃபில்ல ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்கு
ஆமா நல்லதுதா கடையில எதுக்கு பண்றதுக்கு வீட்ல பண்றது எவ்ளோவோ பெட்டரு தா
ஆமா
மேக்சிமம் எல்லாத்துலேயுமே இந்த சோடா உப்பு அஜ்னோ மோட்டா அது மாதிரி கொஞ்சோ நைறையவே தா ஆட் பண்றாங்க ஏ எப்ப எதாவுது ஒண்ணுல எப்டினாலு ஹோட்டல்லல வாங்கறதுல எதாவுது ஒண்ணு ஆட்
ஆமா அதா இந்த பிரஃரைட் ரைஸ் எல்லா சம்டைம்ஸ் வாங்க போனா அப்டின்னா நம்ம அவுங்க இது பண்ண செய்யுபோதே சொல்லிடுவோ நாங்க சாஸ் வேண்டா சோயா சாஸ் வேண்டா அஜன மோட்டோ வேண்டா கலர் போடாதீங்க அப்டின்னு சொல்லி தா‌ ஆர்டரே பண்ணுவோ
ஆம்மா வெறு பிளைனா ஒயிட் கலர்ல ஆ ஆமா நானு இப்ப வெளில போனனா ஏ பொண்ணக்கு அப்டிதா
எனிவே அது அ அன்ஹெ்திதா அது எப் எப்டி சாப்பிட்டாலுமே அன்ஹெல்தி தா அது ஆனா அதுலே வந்து கொஞ்சோ இந்த மாதிரி விஷியத்த எல்லா அவாய்ட் பண்ணிட்டு சாப்பலாம ஏனா நாக்க கண்ட்ரோல் பண்ண முல்ல அதா உண்ம அதனால வேற வழி இல்லாம அந்த பக்கோ போறதா இருக்கு
ஆமா அப்ப எதுவு கெடையாது இருக்குறது ச அந்த காலத்துல சொல்லு போது சாப் சப்பாடு டிஃபன்னு அந்த மாதிரி இப்போல்லா எல்லா டெக்னாலஜி எல்லா வளர வளர ஃபுட்டோட இதுவு நெறைய மாறிடுச்சு
ஃபுட்டு மாறிடுச்சு அதுக்கேத்த மாதிரி டிசீஸம் ரொம்ப அட்வான்ஸ் ட்டா அதிகமாயிட்டே போகுது டெவலப் ஆகுது சொல்ல போனா
எல்லா இது நாடு டெவலப் ஆகுது எல்லா டெவலப் ஆகுது மனுஷனுக்கு நோயு அதே அளவுக்
ஆமா எந்த ஹாஸ் பிட்டல் போங்க டாக்டர் கிட்ட எல்லா எடத்துலயு ஃகிரவுடு அதுவு முக்கியமா அ வைரஸ் த் சம்பந்தமான அ இதெல்லா பாக்குறாங்களா டாக்டர்ஸ் அவுங்க கிட்டலா பேஷன்ஸ் அவ்ளோ குவியிறாங்க
ஆமா இப்போ சின்ன வயசுலயே எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலேஜ்ல டென்த் லெவன்த் டுவெல்தனாலே அல்சர் அப்பண்டிஸ்சு இதேதா எப்ப பாத்தாலு இந்த சா சாப்பிற்றதுல்ல எல்லா இப்போ வந்து அப்போலா எல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போவாங்க எனர்ஜி க்கு இப்பெல்லா அந்த அளவுக்கு நா ஹெல்த்தியாவு சாப்படுறது இல்ல சாப்பிறதே இல்ல அப்டி சாப்பிடுறது அன்ஹெல்தியா சாப்பிற்றாங்கு போது எதாவுது ஒண்ணு வந்துகிட்டேதா இருக்குது
ஆமா
அது பிரச்சன இது பிரச்சன இல்லன்னா மயக்கோ மயக்கோ வருது இல்ல அப்டின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கி விழு றாங்கள்ள இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்கல்லா அது மாரி நெறைய நடக்குது
ஸ்ட்ரெஸ் எல்லா வந்து ஸ்ட்ரெஸ் எல்லா அந்த காலத்துல ஸ்டரெஸ்னாலே என்னன்னு தெரியாது அந்த வார்த்தையா அப்பல்லா கேள்விப்பட்டே இரு இருக்க மாட்டோ நம்ம ஸ்கூலிங் டைம்லல்லா இப்ப பாத்தா எங்கப்பாரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு
ஆமா நெறய மா
சுலே எல்லா ம் சின்ன வயசுலயே எல்லா வந்துடுது பசங்களுக்கு சுகர் இருக்குன்றாங்க
ஆ சாப்பாடு அப்போ வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க சாப்பாடு இந்த கம்மங்கூலு கேழ்வரகு கூலு ராகி அந்த மாதிரிலா சாப்பிட்டாங்க கொள்ளையில விளையறது சோளோ சோளத்தரைச்சி அதுல தோச சுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அப் ப லாம் இட்லி தோசன்றதே கெடயாது அப்டி இட்லி தோசன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஹால்ல மட் டு்ந்தா இட்லி தோசை இருக்குமா மத்தபடி சாப்பாடு தானா வரகரிசி கம்பு சாத இதுதா
சொல்லுவாங்க தீபாவளினாதா வந்து இட்லி வீட்டு்ல அப்படின்னு வாங்க தீபாளி டைமுக்கு அந்த அதுக்கு முன்னாடி நாள் தா மாவரச்சி உரல்ல தா ஆட்டுவாங்க ஆட்டி அன்னிக்கு தா வந்து ஃபிரஷா சா புடுவாங்க வர்ஷத்துல அ ஒரு நாள் தா அந்த இட்லிங்கிற இதுவே அதுவே அவங்களுக்கு பலகாரோ இட்லின்னா பலகாரோ அவங்களுக்கு ஆனா இப்ப நம்ம டெய்லி காலேல இட்லி நைட்டு தோச இதே தா போது நமக்கு
ஐயோ இட்லி மாவுல்லா இல்லன்னா ப அந்த வா வீ
அந் நாளே ஓடாது ஆமா அது இரு அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கை குடுக்குற மாரி ஃப்ரி்ஜ தொறந்தா டக் குனு எடுத்தோமா ஊத்தனமா சட்னி ஒன்ன அரச்சமா சாப்ட்டம்மா அடுத்த வேலய பாத்துட்டு போயிட்டே இருக்கலா அப்படிங்கிற மாரி நாம நெனைக்கிறோ
அவ்ளோதா அது மட்டு இல்லன்னு வச்சுக்கோங்களே என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது இத செய்லாமா அத செய்லாமா இத யோசிச்சே பாதி தலவலி வந்துருது சாப்பாடுனா நைட்டு சாப்ட மாட்டாங்க டிஃபன் தா வேணு சப்பாத்தி செய்யணு சப்பாத்தி செய்யனா மாவு பெசயணு பூரி செஞ்சா பூரி ஆயிலு
அந்த் சப்பாத்தி அந்த அனல்ல நின்னுட்டு உருட்டுறதுக்குள்ள வேர்த் து ஊத்தி அப்டியே ஒரு மாரி ஆயிடு எனக்கு மழ நாள்ல தெரியாது வெயில் நாள்ல கிச்சன்ல நிக்குறதே பெரிய விஷ்யோ அதுலயு சப்பாத்தி செய்யரத் னா எனக் பெரிய மலையாவே இருக்கு
ஆமா ஸ் அ மா பொதுவாவே சம்மர் டைம்ல வந்து அடுப்புகிட்ட ஏண்டா நிக்கிறங்கு அதுலயு இந்த
ஆ
தை ஃப்ரை மாரியான ஆயிட்டோனா சொல்லவே தேவல்ல ஏதாவது பொறிச்சோ அப்படினா அச்சோ வேர்த்து ஊத்தி குளிச்சுட்டு தா வருவோ வேர்வ தண்ணிலே குளிச்சுட்டுதா வருவோ கிச்சன் லருந்து அது செஞ்சுட்டு வந்துட்டு நமக்கு அந்த வேர்வைல செஞ்சத கூட சாப்பிட கூட தோணாது அப்பாடின் போய் ஃபேன்ல உக்காந்துட்டா போதுன்ட்டு இருக்கு
அதுக்கு இல்ல வேற ஏதாது சிம்ப்ளா செய்லான் பாத்தா அடுத் த ஒடனே ங்க அபுக்கெடுத்து உப்மா தா
உப்மா நாலே வந்து ஓடுவாங்க நெறய பேரு நா உப்மாலேயே ரவ உப்மா கோதும ரவ உப்மா இந்த மாதிரி சேமியா உப்மா இந்த மாதிரி செஞ்சா அதுவு திட்டுவாங்க நேத் தானே உப்மா செஞ்சே காலையில தானே உப்மா செஞ்சே அப்டின்ட்டு
ம் ம் எங்க வீட்ல வாரத்துக்கு ஒரு நாள் உப்மானாலே அவ்ளோதா
வேற என்னதா செய்றது அப்றோ
இது கோதுமரவா வந்து இந்த சுகருக்கு நல்லது சொல்லுவாங்கல்ல அதுல உப்மா கஞ்சில்லா பண்ணி சாப்டுவாங்க ஆமா
அதுல பொங்கல் பண்ணுவாங்க உப்மா பண்ணுவாங்க கஞ்சி பண்வாங்க
ம் ம் ம் நா உப்மா கஞ்சி செஞ்சு பாத்ருக்கே இது பொங்கல் செஞ்சு பாத்தது இல்ல
ம்
நல்லது ஆனா சொல்றாங்க நல்லதுன் கோதும சாப்ட்டா சுகருக்கு அது எந்த அளவுக் கு என்னன்னு யாருக்கு தெரில
சில பேர் வந்து கோதும கூட ரைஸ் மாதிரி தா சாதத்தையு அவாய்ட் பண்ணுங்க கோதுமையு அவாய்ட் பண்ணுங்க அப்டின் தா
ஆமா ரெண்டுமே ஒரே அளவு ஈக்குலள் தா இருக்குங்றாங்க
அவுங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மில்லட்ஸு இது கருப்பு கவுன்னி அரிசி இந்த மாதிரி எத்துக்கோங்க அப்டின்தா சொல்றாங்க பொதுவாவே சுகர் இருக்குதோ இல்லையோ ஃபேம்லில ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு வீடு இருக்குது இல்ல இப்ப சுகர் எல்லாருக் கு சோ அதா இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகோ ஸோ அது முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்ல அவாய்ட் பண்றதுக்கோ பசங்ளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து மில்லட்ஸ்ஸ குடுங்க அப்டின் சொல்லி சொல்றாங்க
ஆமா ஆமா ஆமா
ஆனா அவங்க தா ம்‌ ம்
மில்லட்ஸ்சுன்றது ஒரு ஹெல்தி ஆ அதுதா இங்க பிரச்சனையே அ சாப்புட்றது தா கஷ்டோ பசங்ளுக்கு ஹெல்த்தினாலே நோ வேண்டா இதா அதுலியு இந்த பேக்கெட்ல அடைச்ச ஐட்டம்னா சொல்லவே தேவல பசங்களுக்கு எப்டிதா கண்ணு அங்க போகு சாப்டுவாங்கன்னே தெரில
ஆமா ஃப்ரூட்ஸ்லா கூட ஃப்ரூட்ஸ்ல்லா கூட எ பைய அவ்ளவோ சாப்ட மாட்டா முன்னாடி அந்த வாழைப்பழோ ஆப்பிள்ளதா சாப்ட்டுட்டு இருந்தா இப்ப அதுவு சாப்புடுறதில்ல இந்த மா ம்பழோ பலாப்பழோ இதெல்லா பாத்தா எனக்கு ரொம்ப அப்டியே ஏச்சு ஊரு அந்த ஸ்மெல்லே வந்து சாப்புட்ணுங்ற ஒரு ஃப்பீல கொண்டு வரு டெம்டிங்கா இருக்கு ஆனா எ பைய அத கூட தொடமாட்டா
ம் ம்
அது எப்டிதா அவனுக்கு அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு ஆசையா இருக்கு அத போய் எப்புட்றா வேண் ங்குர நீ எனக்கெல்லா எவ்ளோ குடுத்தாலு சாப்டுவே அப்டின்வ நானு
சில புள்ளைங்ளுக்கு டேஸ்ட் வேற மாதிரி நானு எ பொண்ணுக்கு வந்து ஒரு அ ரெண்டு வயசு அப்டி இருக்கு போதே பலாப்பழோ குடுத்தோ இப்ப இப்ப பலாப்பழனா போது அதுவு வந்து ரொம்ப கொல கொலனு இருக்க